ஹலோச
எனக்கு அது ஒரு இது மட்டும் அப்புறமேல் செக் பண்ணி பாக்குறியா உன்னோட ட லொகேஷன் வருமாட்டு
பாக்குறேன் எத்தனைரவா
பதினேழாயிரம்
பை வேரசேர்த்து வச்சிட்ட அதுக்குள்ள பா
இல்ல நான் சும்மா செக் பண்ண சொன்னே
அதெல்லா எங்க ஏரியாவுக்கு வரும் இங்கலெல்லா மெயின் சிட்டி இங்க வந்துல்லா வராமலாஇரு கது ஹிரக்ஷராமி இங்கதே வந்து லேப்டாப் இவ்ள வாங்கன ஆன்லைன்ல
நா ட்ரை பண்ணி பார்த்தே ஆனா உன்னோட லொகேஷனுக்கு எந்த லொகேஷனுக்குமே அது அவைலபிளாவே காட்ட முடிக்குது சென்னை
அப்ப அ அவைலபிளாவே இல்ல அவ்ளோதா
ஆனா அது வந்து அப்பறன் அப்படி சொல்லணும் உங்க லொகேஷனுக்கு அவலபிளா இல்லட்டு நார்மலா வந்து அது அவைலபிள் அதுதா உன்னோட இதுக்கு வருதான்னு மட்டு செ பண்ணி பாரு ஏன்னா அது வந்து ஒரு நல்ல லேப்டாப் நிறைய பேர் வாங்கியிருக் இருக்காங்க
இது அமாஜன்ல ஃபளிப்கார்ட்லியா
ஃப்ளிப்கார்ட்ட
ஓ பிளிப்கார்ட்லதா ஹிரிராமு வந்து லேப்டாப் வாங்கினா நாற்பப்பதாயிர ரூபாய்க்கு
உன்னோட வீட்டுக்கு தா வந்துச்சா
என்னோட வீட்டுக்குல என் வீட்டு பக்கல ஒருத்தர் இருக்கா பத்தியா
ஹ அவனோட அட்ரஸ்க்கு போட்டு வாங்கிக்கிட்டானா
அவன் அவனோட அட்ரெஸ்க்கு தான் போட்டு வாங்குவா நான் ஜன்னர சொல்றே பிளிப்கார்ட்லதா ஒரு நாற்பது பேரை கூறுல ட்ட வாங்கனா நீ அதா எங்கெயோ கொண்டு போயி எப்பா
நிறைய சமூக சேவ பண்ற இல்ல ஒ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உன் வீட்டுக்கு தா எல்லாரு ஆர்டர் போட்டு நீ கொண்டு போய் குடுப்ப இல்ல அதனால கேட்
கார்ரு அத்தனவை அத்தனை தடவை எ சொ்ச இல ஒரு தடவை ஹேம பிரியா அவ வந்து ஹாஸ்டல்லு ஹாஸ்டல் அதனால வந்து பா வீட்டில் இருந்தனால கொடுத்தா வாங்க முடியாதுன்ட்டு அதுதான் ஒருர தரவா ஹரீசாவு ஹரீஷ் வந்து அவங்க அக்காவுக்கு சர்பரைஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆர்டரு போட சொன்னான்
ஆஹம்் அப்ப நாப்பதிரூபாய்க்கு வாங்கிரு என்ன லேப்டாப் வாங்கனான்னு தெரியுமா உம்
ஏஎம்டி தான் சொன்னான் ஏஎம்டி ரைசன் ப்ராசஸர் வச்சு
சேரி சேரி இப்ப நா சொல்ற லேப்டாப் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ந மத்த டைம்ல முப்பத்த அஞ்சாயிரம் முப்பத்த ஒன்பது முப்பத்த ஆறு அந்த மாதிரி கூட காட்டுது இந்த இந்த ஒரு டீல்லல வந்து பயங்கரமா கம்மியாயிருக்கு ஆனா வாங்க முடியமாடிக்குது
பளிப்கார்ட்ல இப்போ ஏதோ டீல் போயிற்றுக்கு க்க
ஆஹஹா டீல் போகல அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் அந்த அந்த ப்ராடக்டக்கு மட்டும் ஏதோ ஒரு டீல் மாதிரி காமிச்சு அது ரொம்ப கம்மியா காட்டுது நார்மலா வில இருவதி மூணு இல்லாட்டி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது ஆயிரம் நாபதாயிரம் வரைக்கும் காட்டுவான் அந்த இது உம் உம் அதனால தான் உன்னை பாாரக்க சொன்னேன்
நீ ஒரு கோல் மாதிரி வச்சுக்கோ இத்தனை மாசத்துக்குள்ள இத்தனை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு நீ அப்படி ஒரு கோல் செட் பண்ணி வச்சா இல்ல கோல் வந்து நீ செட் பண்ணி வச்சா வந்து அட்லீஸ்ட் ஒரு என இது பண்ணணும் ஒரு இது இருக்கும்ல
உஹம் புரியுது புரியுது ஆஹ்
இப்பதான் ஒரே காத்த அடிக்குது மொட்டை மாடியில எனக்கு வர கண்ண கட்டுது துணி வேற போய் தோவைக்கணும்
இன்னனை அந்த துணி எண்ணத்துக்காக போகுதோ
ஹி ஹி
ஐய்யோ கொடுமை நான் இப்படிதான் முதல்ல வாஷிங் மிஷின்ல அப்படியே போட்டுட்டு மூடு போயிரும் திடீர்னு அப்புறம் என் வீட்டுல உள்ளது திட்டும்ம் துணியெல்லாம் இத்து போயிரும் எப்ப ஊற போட்டது அப்படின்னு சொல்லிட்டோ எனக்கு அந்த அறிவு அத்தனை நாள் எனக்கு வரவே இல்லை நான் நல்லா ஊரு நல்லா ஊருச்சுன்னா நல்லா அழுக்கெல்லாம் போயிட்டு இன்னும் நல்லா சூப்பரா தான் இருக்கும் துணி அப்படின்னு நினைச்சிருப்பேன் பார்த்தா துணி எல்லாம் இத்து போயிருமாமா
அப்படியே போய் தண்ணில போய் முக்கி அலசி காய போட போறே நான்ஹ
உஹம் அப்படல்லாம் பண்ண கூடாது
அப்படிதான் பண்ணப் போற
ஹம்
ஆமங்கா சட்டை இருக்காது அப்படி பண்ண முடியாது ஏ
அப்போ உங்க அப்போடந்து நீ தான் பண்ணணுமா
இல்ல இந்த மூணு நாள் எங்க அம்மா இல்லாத நாால
ஓ
என்ன பண்றது அதுவு அம்மா நல்லா தொவைக்கலன்னு எங்க அப்பா புழம்பிகிட்டு இருந்தாங்க அந்த நீ ரெண்டு நாளைக்கி முன்னாடியே எனக்கு தெரிஞ்சி இனி என்ட்ட தா குடுப்பாங்கன்னு நினைக்கிறே ஹ
ஓ
அதுக்கே டைம் போயிருது வீட்டுக்கே வந்து ம் ஆறு மணிக் இத வர்றே ஆறு மணிக்கு வந் இது என்ன டிரஸ் அதுக்குள்ள மாத்தி டிரஸ் மாத் பத்தி மூஞ்சிய கழுவி உக்காறதுக்கு ஆறு இருபது ஆறை ஆயிருது அப்றோ காஃபி குடிச்சி அப்பறோ வந்து துணிய தொவ சாப் ப்டுறதுக்கு எட்டு மேல போயிருது அப்டியே நேரோ போயிருது அதுக்கப்பறோ தூக்கந்தா வருது எங்க போய் நா படிக்க
ஆஹ் ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ்ல ஃப ர்ஸ்ட் பிரிஃபரென்ஸ்ஸா ஸ்டடிஸ்ஸ கொண்டு வா அதுக்கப்பறோ மத்ததெல்லா போடு
மத்தது என்ன இருக்கு
படிச்சி முடிச்சு ட்டு அதுக்கப்பறோ துணி தொவக்கிறக்கு போ
ஆ
அப்டி பண்ணு மொதல்ல படிப்புதா நம்மளுக்கு எல்லாத்த விட மெயின்
படிக்கலனா அது அட்டஸ்டிரச்சல உக்காரணு நிம்மதியா
அதா அப்டி உக்காந்துட்டு அதுக்கப்பறோ மத்த வேலயல்லா பாரு நீ மத்த வேலயல்லா பாத்துட்டு அங்க பண்றதுக்குள்ள கொட்டாவி வந்துரு அப்றோ படுத்து தூங்கி ட்ருக்கு இதுதா வேல நடக்குது உனக்கு அப்டி பண்ணாத படிவிக்கிறத ம்
வாங்கனு இப்ப அதுதா பிரச்சன எனக்கு
அது மொதல்ல நாளைக்கி போய் மொதல்ல போய் வாங்கு
எனக்கு இருக்குற இந்த பழய துணி எல்லா போட்டுட்டு புதுசா போடணுன்னுருக்கு எல்லா
ஆமா எல்லாத்தயு தூக்கி போடு ரொம்ப பழய துணில்லா தூக்கி எதுக்கு போட அத எதுக்கு வச்சிகிட்டு இருக் க்க
ம்
ம் ம் நாளைக்கி வேற விஜய்க்கு பொறந்த நாளாமா
கி பேனர்ல வச்
ஆமா இங்கயோ எங்க வீட்டுக்கிட்ட எதோ பேனர்ல போட்டு ஒரே பாட்டெல்லா போட்டு குதுகலமா இருக்குதா.
ஆஹ்.
கு இலவச மருத்துவ முகாம் நடக்க போகுதாமா எங்க வீட்டு கிட்ட இருக்கிற ஒரு சமுதாய கூடன்டு ஒரு
ரீசன்டா அஜிதோட அப் பா வந்து எறந்துட்டாங்க தான
ஆமா
ஓ அதுக்கு வந்து அதுக்கோ வந்து வி ஜியூ த்ரிசாவு தா ஒன்னா போயிருக்காங்க போல இத வச்சு ஒரே ட்ரோல் இன்ஸ்டாகிராம்ல
ஆமாடி யோ பாக்குறக்கே ரொம்ப டென்சன் ஆவுது அவுங்களாவது நாங்க வந்து பிரெண்ட்ஸ் மட்டுமா மட்டுந்தா அப்படின்னு சொல்லலா ஆனா அப்படிலா சொல்லுவாங்களாக்கு பிரெண்ட்ஸூனாலு எதுக்கு அப்படி போகணு ஏற்கனவே இத்தன பிரச்சன இருக்குன் தெரியு ம்.
துணி தொவைக்கணுமே.
செரி செரி.
எரிச்சல் ஆவரு. போ என்ட வந்து ஆயிரத் தி நூறுவா இருக்கு
ம்
இனி ஒரு ஆயிர் ரூவா வரணு பேப்பால்ல இருந்து அது திங்க கிழமதா வருன்ற.
வர வர ரொம்ப உழைப்பாளி ஆயிட்டே
கேக்கிதா
ம்
இது நா போட்டுருக்கற இதுக்கெல்லா நா கார்ட்டுல வச்சிருக்கற இதுக்குல்லா இது பத்தவே பத்தாது நா ஏ ஐய கேல்குலேஷன் பண்ணணு இந்த டாம் வந்து ஒரு எபிசோட்ல டாம் அன்ட் ஜெரி எபி சோட்ல வந்து எ ஜெரிய புடிக்கிறதுக்கு வந்து ஒரு மிஷின் தயாரிக் கிறதுக்கு வந்து இந்த சயின்டிஸ்ட் எல்லா வந்து எழுதிட் டுருப்பாங்க இல்ல கண்ணாடி போட்டு செட்ஸ் கொயரு புரொட்டக்டு கால்குலேஷன்லா போட்டு பண்ணிட்டு இருப்பான்ல டாமு
செரிய மறக்கவே முடியாது.
அதா அந்த மாதிதா நா பண்ணனு என் கார்ட் லிஸ்ட்டு என்னோட பட்ஜெட்டு அதெல்லா பாத்து பாத்து எது இம்பார்டென்ட் இப்போதைக் அதெல்லா வந்து பில்ட்ரு பண்ணி இது எனக் பிடிச்சிருக் கு இந்த காசுக்கு எது ச
அது நீ மட்டு இல்ல டி வாழ்க்கையில நெறய பேரோட இதுவு அப்டி தாண்டி
இல்ல அதெலா பண்ண எனக்கு அந்த டாம் சீன்தா ஞாபகம் வரு அதப்டியே உக்காந்து மேல ஏதோ ஒரு தொப் பி மாரி ஏதோ ஒரு கண்ணாடியிலா போட்டுட்டு செட் ஸ்கொயர் வச்சு வரயும் ஜெரியோட ஒரு ஜெரி சேப்புக்கு ஒரு எலி மாரி
தெரியு தெரியு அதையெல்லா வந்து கடசில அந்த ஜெரி வேற அந்த பிளான்ல வந்து ஒரு இத எரேஸ் ணி மாத்தி உட்டுட்டு போயிருவோ உண்மயிலே அந்த டாம் அண்ட் ஜெரி வேற லெவல் டி உண்மையிலே அதுரே அது ரெண்டும் பேசவே செய்யாது அந்த பொம்ம படத்துல ஆனாலு நம்ளுக்கு எவ்ளோ ஒரு என்டர்டெய்ன் பாத்தியா
உம்
எனக்கு டாம் அண்ட் ஜெரிலா மறக்கவே முடியாது
அந்த பிரிஸ்சோட நல்லாருக்கோ அதுக்கப்பறோ இந்த ஹெவர்லி பர்ஸ்சுன்னு ஒரு எபிசோடு ஐயோ அது மறக்கவே முடியாது
அந்த ஒரு மாரி மேல படிக்கட்டுல மாரி ஏறிப்போமே
ஆ கானாவ்வொய்டா ஆமாக்கொரு கனவு அதுல வந்து
அத வெச்சு எனக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க பாத்தியா எக்ஸாக் ஹாலுக்குள்ள போம்போது இல்லட்டி இந்த பாஸ்வேர்டு போட்டு முடிச்சவோனே நம்ளுக்கு ம நந்து போறது வந்து அது கூட மீம்சா போட்டுருப்பாங்க பயங்
இப்டி கனவே வந்து பயங்கரமா இருக்கோ அதுல அந்த ஹெல்லுல கூட அந்த நாயிருக்கோ அந்த சே என்னதது ஸ்பைக்கா டைக்கா ஸ்பைக்
அ வந்து போச்சு
பைக்குதா அது அவ இருப்பா கம்பிய வெச்சுட்டு இங்க வந்து அவரு சொல்லுவாரு அந்த ஹெல்ல ஹெவன்ல இருப்பருவ நீங்க வந்து இந்த டைம்க் குள்ள போய் நீ வந்து ஜெரி கிட்ட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதி ஸ்மார்ட் டு சைன் வாங்கி டு வரல அவ்ளோதா உ கத அப்டின்ட்டு
ஆனா அந்த இதுல உண்மைல அவுங்க பேசவே மாட்டாங்க ஆனாலு நம்ளுக்கு எப்டி அதுப் புரியோ அது எவ்ளோ சூப்பரா இருக்கு உண்மைலே இப்ப வரிக்கோ ஆனா அதுக்கப்பற வந்து நியூ எபிசோட்ல எனக்கு புடிக்கவே செய்யாது அந்த டைம்ல ந்த அந்து ஓல்டு எபிசோடு மட்டுந்தா எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த டாம் அண்ட் ஜெரில
உம்
அதுல ஒவ்வொண்ணுமே அப்டே இந்த வடிவேல் ஜோக்கு மாரிதா எத பாத்தாலுமே சிரிப்புதா வரோ நடக்கறதாகட்டொ பாட்ற தாகட்டொ எதுமே மறக்கவே முடியாது உம் உ உம்
சேர் சேர் துணிதொவச்சுட்டு பாடிட்ட புட் டு பேசணு நா துணி தொவைக்க போறே செரியா இதுக் மேல
அடுத்த கால் ஒரு கால்
ஏழு பேர்சென்தா இருக்கு செரி இரு ஒரு கால்தா
ஒன்னு மட்டோ பேசிட்டு போவொ
ஆ போட்ற வெச்செட் போட்ற
உம்